ஹாய் எப்டி இருக்கீங்க
ஏ நீங்க எப்டி
நல்லா இருக் கே என்ன சாப்ட்டீங்களா நீங்க
ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
ஆ இப்ப தா ஜஸ்ட் சாப்ட்டு முடிச்சேன் நானு
ஓகேங்க நா வந்து காலைல தா சாப்ட்டே காலைல வந்து உளுத்தங்கஞ்சி சாப்ட்டே அப்பறம் வந்து பச்ச பயிறு வந்து வேக வச்சு மொள கட்னத சாப்ட்டே ம் மதியத்துக்கு இனிதா சாப்பிடணும் ம் ஆ அப்பப்போ கொஞ்ச ஹெல்தியாவு ரெண்டும் மிக்சில எடுத்துக்கிடது நல்லது தா இல்லிங்களா
ஆமா ஆமா ம் இப்ப என்ன அது ஆ இந்த புரதசத்து அது இதுன் சொல்லிட்டு ஆ சாப்புட ட்ரை பண்றோம் இப் இப்ப தா ஸ்டார்ட் பண்ணிர்க்கே நானு இதுக்கு இதுக்கு முன்னாடி ஃபாஸ் ஃபுட்டு அது இது தா சாப்டுட்டு இருந்தே இப்ப என்னமோ அந் த ஃபைபர் இருக்கற மாதிரி அந்த மாதிரி பொருள மட்டும் தா சாப்லான்னு சொல்ட்டு ம் ப்பதா எடுத்
நானு இப்பதா இந்த ஒன் மந்தா தா எடுத்துட்டு இருக்கே நானு எதுக்கு தா முன்னாடி எல்லா ஃபாஸ்ட்ஃபுட் அது இது ஃப்ரைட்ரைஸ் நூடுல்ஸு அந்த மாரிலா அதிகமா எடுத்துக்கிட்டு ஒ டம்பு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன் நமக்கே தெரியுல்ல ஒடம்பு அ சரியில்ல அப்டின்னு சொல்லி அதனால சரி ஓகே ஹெல்தியா போவோனு சொல்லி பண்ணிட்டு இருக்
ஓ ஓகே உங்களுக்கு ஃபேவரட் எதுங்க
ஃபுட்டுங்
ஆமா ஃபேவரட் ஃபுட்
ஆ எனக்கு பிரியாணி தா ரொம்ப பிடிக்கும் ஆஹ் சிக்கன் பிரியாணி தான் எனக்கு பிடிக்கும்
ம் ஓகே ஆ நானு ம நா நான்வெஜிடேரியனா தா இருந்த நானு கல்யாணத்துக்கு அப்பறோ வந்து ஃபுல்லா வெஜிடேரியனா மாறியாச்சு அங்க அவங்க ஃபுல்லா வெஜிடேரியனுங்களா அதனால அது இதுக்கு முன்னாடி டீம் கல்யணத்துக்கு முன்னாடி எல்லா ஃபிஷ் அதெல்லா நல்லா சாப்ட்டுட்டுருந்தே
அ எப்புடி உங்களால சாப்டாம இருக்க முடியுதா
கண்ட்ரோல் பண்ணிட்டுதா இருக் இருக்க வேண்டியது வேற வழி இல்லேங்ளே அதுனால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக் இல்ல இங்கயு போனாலுமே நா சாப்ட மாட்டே நா அதுக்கு முன்னாடியே அந்த எங்கேஜ்மெண்ட்டு க்கு முன்னாடியே வந்து செரி எவ்ளோ வேணுமோ அவ்ளோ சாப்ட்டுக்கோங்க அப்பறோ ஸ்டாப் பண்ணிர்லா அப்டின் சொல்லி சொன்னாங்க அதனால எங்கேஜ்மெண்ட் கிட்ட பேசு பேசுறதுக்கு முன்னாடியே ஆ பேச வந்துட்டு அதுக்கப் ப்றோ சாப்ட கூடாது அப்டின் சொல்ட்டு அது க்கு முன்னாடி சாப்ட்டத்தா அதுக்கப்றோ நாங்க அப்டியே விட்டாச்சு முட் ட கூட இல்ல எதுவுமே இல்ல
ஓகே ஓகேங்க ம் ம் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சொல்ல
எனக்கு எங்களோட ஃப்வரெட் வந்து அவர கொழம்பு பண்ணுவோ நாங்க அப்பறோ வந்து இந்த மாவுல வந்து எண்ணி டூ பண்ணுவோ நாங்க நீங்க இது சொல்லுவீங்க இல்லையா அது என்னது ஆ குழியில குழிப்பணியாரோ சொல்லுவீங்க இல்லைங்களா ஆ அந்த மாதிரி வந்து நாங்க அதே மாதிரி பண்ணி கொஞ்சோ பெருசா செய்வோ எண்ணயில கொஞ்சோ பெருசு இந்த இதுல வச் வச்சு பாண்ல வச்சு செய்வோம் ம் அது நல்லா இருக்கும் அது சூப்பரா இருக்கும் எப்பவுமே எந்த பங்க்ஷனா இருந்தாலும் சரி அது என்னிட்டு இருக்கு எங்ளுக்கு ரொம்பவே பெருசு இந்த சப்பாத்தி ஆஹ் சப்பாத்தி அளவுக்கு செய்வோம் நாங்க உள்ள எதுவுமே இருக்காது அஹ் கரெக்டா அதை அஹ் பிச்சு எடுத்து வந்து அந்த பேப்பர் மாதிரி வருஅது சூப்பரா இருக்கும் அது ஒன்னு செய்வோ அப்புறம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப் அப்படின்னா வந்து நார்மலா நம்ம செய்யற வடைல்ருந் இருக்கு இல்லைங்களா வட பாயசம் அப்புறம் இந்த எண்ணி செய்வோம் மேக்சிமம் வந்து என்னன்னா இந்த அவர குழம்புதான் செய்வோம் நாங்க உம் அவரை கொழம்பு செய்வோம் இது நல்லா டேஸ்டா இருக்கும் எங்க பசக் பேவரட்டே வந்து எல்லாத்துக்குமே பிடிக் இருக்குனா ஆஹ் அது மட்டுதான் வேற எதுவுமே வந்து ஆமா அது மட்டு மட்டும்தான் செய்வோம் எந்த பஸ்ட் பெஸ்டிவல்னா இருந்தாலும் சரி இல்ல எந்த ஒரு ஃபங்க்ஷனா வீட்டு பங்க்ஷனா இருந்தாலும் சரி அது மட்டுதான் நாங்க செய்வோம் ம் வேற எதுவுமே அது பிடிக்கும் இது புடிக்குணும் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த நான்வெஜ் எல்லா நல்லா சாப்ட்டுதா அதெல்லா ரொம்ப புடிக்கு இப்ப அதெல்லா சொல்ல முடியாது இல்லைங்களா சொன்னாலு வேஸ்ட் அதனால அஹ் இது மட்டுமே நாங்க சாப்ட பழகிட்டோ ம் நீங்க என்ன சாப்டுவீங்க இது ரொம்ப ஃபேவரட் உங்க
ஃபேவ்ரெட்னா பிரியாணி தா என்னோட அத்த செய்வாங்க எங்க மாமியரு அவுங்க வந்து மட்டன் பிரியாணி சூப்பரா செய்வாங்க ஆக்சுவலி நா வந்து மட்டன் சாப்டவே மாட்டே சாப்புறது எனக்கு புடிக் காது மட்டன் வலுவலுன் சொல்லி சாப்புரதே விட்டுட்டே இங்கே வந்து அதுகப்ரோ மேரேஜ் இப்போ வந்து எங்க அத்த செய்றது ரொம்ப புடிக்கோ அவுங்க வந்து ஸ்மெல்ல எதுமே இல்லாம ரொம்ப நல்லா செய்வாங்க மீனு நல்லா செய்வாங்க அதனால அது இப்ப நல்லா சாப் ட்டு பழகிடே இதே வந்து வெளியெல்லா போய் சாப்புட்றது புடிக்கும் இந்த ஸ்ரிட் ஃபுட்லே எடுத்துட்டீங்கன் வெச்சுகோங்களே எனக்கு இந்த காலன் ரொம்ப புடிக்கு அதெல்லா ரொம்ப அதிகமா சாப் இந்த மேரேஜ் முன்னாடி வெரிக் கோ இப்பல்லா அதெல்லா கொஞ்சோ கொறச்சிட்டே அது ரொம்பவுமே ஹெல்தி இல்லிங்க டெய்லியு சாப்டுவே டெய்லியு காலான் ஒன்னு பெள்புரி ஒன ரெண்டுமே சாப்ற்றுவே எப்பவுமே அப்ரோ இந்த பானிபுரி எல்லா இருக்கோ லா அதுவு ரொம்ப புடிக்கும் அந்த மாரி அதுவு வந்து தேடி தேடி சாப்பறது அதெல்லா ரொம்ப இருக்கூ இப்ப வந்து ஃபுட்டுல போயிட்டே ஆ ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாரி ஸ்ரிட் ஃபுட் ல இருந்து அடுத்து பிரியாணி பர்கர் பீஸா அந்த மாரி போய்ட்டே கொஞ்சோ
உம்ம் நானு எப்டி என்ன பண்ணிட்டிருந்தேன்னா இதுக்கு முன்னாடி வெளிய போனாலே நூடுல்ஸ் மட்டுந்தா நூடுல்ஸ் மட்டுந்தே இப்ப அது சாப்ட்டு சாப்ட்டு சாப்ட்டு அது வேணான்ற மாரி செரி நூடுல்ஸ் வேணா வேற எதாது எது தாதுக்கு ஷிஃப்ட் ஆய்ட்லா அப்டின் சொல்லிட்டு ஆ அப்றோ பாத்தா இப்பம் ரேருதா வெளிய போய் சாப்புடறது இதெல்லா ரேருதா ஆனா ரொம்பொ புடிக்கு வெளிய சாப்புடறதுல ரொம்பொ புடிக்குன்னா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்ல இருந்தே நூடுல்ஸ்தா நூடுல்ஸ் மட்டுந்தா ம் வேறெண்டு எதுமே அவ்ளோவா தெரில
சின்ன பு நூடுல்ஸ் புடிக்கு நா என்ன பண்ணனா ரொம்ப நாளா வெயிட் வெளிய வாங்கி வாங்கி சாப்புட்டே இருந்தாங்ளா வெளிய என்ன பண்றாங்கன்னா அந்த அஜினமோட்டோனு சொல்வாங்கள்ல அதெல்லா கொஞ்சோ அதிகமா போடறது அதனால நா வீட்லயே செய்யற நூடுல்ஸ் வாங்கி வீட்லயே செஞ்சு சாப்பிடுவ அதுனால அ நா செஞ்சனால என்னன் தெர்ல எனக்கு சாப்புடறதே இஷ்டமே போய்டு ச்சு அதனால அது அதிக சாப்புறது அது இன்னு பாஸ்தாலா இருக்கு இல்லைங்ளா அதெல்லா வீட்லயே செய்யறது
ஆனா அந்த பாஸ்தாவதா செஞ்சு சேரி ஒரு டைம் செஞ்சு பாக்லா அப்டின் சொல்லி பாஸ்தா வாங்கிட்டு வ வந்தோ நாங்க சேரி ஏதோ ஒரு பர்டேபங்க்ஷனுக்கு வாங்கிட்டு வர்லான் சொல்லி அத வாங்கிட்டு வந்த அத்தனையு அது ஒரே நாள்ல எங்க அம்மா என்ன செய் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ஆ இந்த சிப்ஸ் மாதிரின்னு யோசிச்சு வெச்சுட்டாங்க அது சிப்ஸுனு நினைச்சுட்டு ரொம்ப நாள் அப்டியே வெச்சிட்டாங்க அதுக்கப்புறோ பாத்தா செரி ஒரு நாள் அத செய்யுன்னு சொல்லி ஆ யூட்யூப்ல பாத்து அது செஞ்சதுக்கு அப்றோ அதோட டேஸ்ட்டே புடிக்கல எனக்கு அத அப்டியே விட்டா டேஸ்ட்டே புடிக்கலன் சொல்ட்டு அப்றோ சேரி இவுங்க மட்டுதா அத சாப் டாங்க இவ்ளோத்தையு செஞ்சுட்டு அப்றோ என்ன பண்ணணு அப்டின்னு சொல்லி அவுங்க இவுங்க மட்டுல்ல வீட் ல இருக்கிறவங்க எல்லா எல்லாருமே சாப்ட்டாங்க அதுக்கப்றோ முடில அத அப்டியே கொட்டிட்டோ நாங்க அதோட டேஸ்ட்டே ஏதோ புடிக்காம போயிருச்சு எனக்கு
ஓகே ஓகே ம் ஓகே அந்த மாரி எடுத்துக்கிட்டா அதலா ரொம்ப புடிக்கூ எனக்கு டீ காஃபில்லா கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நா ஒரு நாளைக்கு த்ரீ டூ ஃபோர் குடிப்பே கண்டிப்பா குடிச்சே ஆ னு காலைல எந்திரிச்சதூ மொத வேல அதா அதுவு ஒரு பேக்கட் பிஸ் கட்டு சாப்ட்ட தா எனக்கு நாளே ந க்கோங்களே அந்த மாரி சாப்ட்டுருந்தே இப்போ மரேஜ் ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா இங்க இங்க யாருமே பாலுங்குற ஒரு இது த் எடுத்துக்கவே மாட்டாங்க சுத்தமா
உம்
அதெல்லா அவுங்களுக்கு பிடிக்காதுனால நானு செரி எல்லாரு யாருமே குடிக்கல குடிச்சா நம்ம மட்டூ தா குடிக்கணு அப்டின்றதுனால நா விட்டுட்டே அப்பப்ப மட்டூ வீ வீக்லி ஒன்ஸூ டூவைஸ் அந்த மாரி மட்டூ இப்ப மாறிட்ட
உம் உம் உம் ஆ ஆனா நானு வ து எப்போமே இப்போ ஆஹ் டீ வந்து பால்ல வச்சு டீ அதெல்லா புடி புடிக்காது இங்கேயு செரி அப்றோ ஸ்கூல்ல போனா தனியாவே ப்ளாக் டீயே குடுங்க அப்டின்னு சொல்லி ப்ளாக் டீ மட்டூ தா குடிப்பே நானு இந்த பால்ல போட்ட டீ எல்லா குடிக்கவே மாட்டே அது கொஞ்சோ ஒரு மாதிரி ஆ ரொம்படிக்காசு ந இறங்குின மாதிரி இருக்குன்னு சொல்லிிட்ட அ ப்ளாக் டீனா ஷுகர் கம்மியா இல்ல வேற ஏதாவ்து இந்த கருப்பட்டி ஷுகர் இருக்கில்லலைங்ளா
ஆமாங்க அதா இப்போம் இப்போ கருப்பட்டி காஃபின் நெறைய ஃபேமஸ் ஆயிட்ருக்கு பாத்தீங்ளா நாலா து வந்து ரியலா கர்பட்டி போட மாட்டாங்கன்னு சொல்லிட்ருக்காங்க ஏனா கர்பட்டி போட்டாவே பால்ல வந்து திரிஞ்சிரூ பாலு அப்டின் சொல்லி அது வந்து நாட்டு சக்கரதான்னு சொல்லிட்டு இருக்காங்க நறைய பேர் இ
இல்லல்ல கருப்பட்டி வேற நாட்டு சக்கர வேற இந்த ம்
திரிஞ்சிரும் பாருன் சொல்லி அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால தெரிஞ்சூ எல்லாரு கருப்பட்டி காஃபி நனச்சி அந்த மாரிலா வாங்கி குடிச்சுட்ருக்காங்க அத அது வந்து நார்மல் நாட்டு சக்கர தான் சொல்லி சொல்லிட்ரு
இல்ல நா ஒரு நாள் வெளியே நாங்கல்லா இத ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் செரி டீ புடிக்கலாம் மேக்சிமம் போவோ வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் போகூனாங்க வெளியே போய் குடிக்கிறதுல ஒரு புதுசா ஒரு கட வந்திருக்குன்னு சொல்லிட்டு செரி அங்க போலாமே அப்டின் சொல்லி அங்க போனோ அப் பதாம் அங்க இருந்த ந நா வந்து கருப்பட்டி டீன் சொல்லி சொல்லியிருந்தாரு அது குடிச்சப்போதா அப்போ தா அந்த டேஸ்ட் தெரிஞ்சுது ஆ அ பூஸ்ட் மாத்ரி குன் சொல்லிட்டு ஆமா அதுக்கப் தெரிஞ்சது அப்றோ பாத்தா அதுதா வந்து இந்த ஷுகர் பேஷன்ஸ் எல்லாமே வந்து ஆ அததா எடு எடுக்கணுமாமா அதுதா ரொம்ப ஹெல்தி ஆமா இந்த ஷுகருக் பதிலா
ம்
அது எடுத்தா வந்து ரொம்ப ஹெல்தி அப்டின் சொன்னாங்க அது வந்து சக் க்கர கொஞ்சோ கம்மி ஆக ம் கம்மி ஆகூ அப்டின் சொல்ட்டு இத நம்ம நறைய சக்கர சேத் சேத்துக் பொள்லைங்ளா அதுக்கு பதில இத எடுத்தா வந் வந்து கொஞ்ச இது கொஞ்ச கம்மியாக காமிக்குன்ற மாரி சொல்லிருக்காங்க அதனால வீட்ல அதையே கொண்டு வந் ட்ட நானு
ஓகே ஓகே நல்லதுதா உம் அதா ஒயிட் சுகர்லதா அது ரொம்ப கெமிக்கல் சொல்றாங்க அத யாருமே எடுத்துக்க கூடாதுன் சொல்றாங்க இங்கியு வீட்லயே சொல்லுவாங்க இந்த மாரிலா இதலா வேணா அதுல ரொம்ப உடம்பு க்கு நல்லதில்லன் சொல்லி சொல்லுவாங் க நானு இந்த காஃபிக் குடிக்கிற்த்னால அப்பப்போ இப்ப வீக்லி ஒன்ஸ் தானேன்றனால அது மட்டு சாப்டுவ ஆனா அ ஸ்வீட் கட் பண்றதெல்லா ரொம்போ கஷ்டோ நெறைய பேர் இந்த சுகர் டயட்லா இருக்காங்க இர்க்காங்கனா அதலா எப்புடிதா தெர்ல
ம் நானே ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுவே அப்றோ இது இந்த நாங்க எநேட்டு செய்வோ இல்லைங்ளா அதுல வந்துட்டு அ சக்கரதா வேணு ஈக்குவலா சக்கர வேணு ஆ ம் மாவு போட்றளவுக்கு ஈக்குவலா சக்கர போடுவோ நாங்க அப்ப அதனால வந்து அது ரொம்ப ஸ் சுகர் எடுக்கு இல்லைங்ளா அதனால நாங்க அத ஸ்டாப் பண்ணிட்டு வீட்ல செய்றப்ப மட்டு இந்த கருப்பட்டி சக்கர போட்றது
ஓக்கே ஓக்கே நா என்ன பண்ணுவனா இந்த உளுத்தங்கஞ்சிலா இருக்கு இல்லிங்ளா அதுல வந்து இந்த கருப் பட்டி போட்றது அது அதுக்கப்றோ வந்து அ இன்னு அந்த இதெல்லா செய்து வாங்க ப கேள்விப்பட்ருக்கீங்ளா இந்த உ உதிரி புட்டுன்லா சொல்லுவாங்க கொழா புட்டு உதிரி புட்லா அதுலியு வந்து அந்த மாரி அ வெள்ளோ சேத்துக்கறது த தேங்கா அந்த மாரிலா சேத் து அதுவு ஹெல்தின் சொல்லுவாங்க
ஓ ம் சேரி சேரி ஏதோ ஏதோ ஹெல்தியா சாப்டா ஓ ஒகே இப்ப இருக்குற ஆ நோய்க்கெல்லா ஹெல்தியா
ஓக்கேங்க ஓக்கே நம்ம நெக்ஸ்ட்டு கால்ல பேஸ்லாமா ஓகேங்க அ ம்
தேங்க் யூ